ணக்கம் தோழி நீங்க நலமா தோழி
ஆ நலம் தோழி வீட்ல எல்லாரு சௌ
எல்லாரு சௌக்கியோ தோழி
ஆ சாப்பிட்டீங்களா தோழி ஆ சாப்பில தோழி இன்னைக்கு உங்க வீட்ல என்ன தோழி சாப்பாடு ம்
யா
இங்க வேல இருந்தது தோழி அதனால சாப் ப்பட முடியல சேரி அதா ஒரு அ காலையில ஒரு காஃபி குடிச்சே அப்புறோ ஒரு கேரட் ஜூஸ் குடிச்சோ தோழி அது போது தோழி
அப்பிடியா தோழி காலை உணவு அவசியோ இல்ல தோழி வந்து
அது கரெட்டுதா தோழி எப்போது ஒரு ரெண்டு இட்டிலியாது வாயில போடறது உண்டு இல்லன்னா எனக்கு ஒரு மாரி மயக்கோ வந்துரு இன்னிக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடு வேல செஞ்சுட்டுருக்காங்க தோழி அதனால அங்க போய்ட்ட தோழி அங்கேயே கொஞ்சோ லேட் ஆயிட்டு கொஞ்சோ இன்னு ஒரு ஒரு வாரதா தோழி தோழி இருக் முடிக்க போறாங்க கொஞ்ச மாற சொல்ல வேண்டியதெல்லா சொல்ற வேல இருந்தது கொஞ்ச வைக்கறதுக்கெல்லா சொல்லனாதா பண்ணுவாங்க அவுங்க அதனால கொஞ்ச நானா அவுங்ங அங்கே போனதுனால அங்கேயே ஒரு பத்து பத்தர ஆய்ட்டு தோழி அப்பறோ அக்காவ கொண்டு போய் அவுங்க வீட்ல விட்டுட்டு ஓடியாந்த தோழி இது வேற ஓ ஓபன் ஆயிட்டுனு கால் வந்தது அப்பற தா ஓடியாந்தே அவசர அவசரமா
ஓகோ சரிங்க தோழி சரிங்க தோழி
உம் அதனால சாப்டல தோழி பையனுக்கு மட்டு காலேல அவருக்கு அந்த பிரெட் சாண்விச்சு ரொம்ப புடிக்கு தோழி நா வீட்லயே பண்ணி குடுத்துருவே அத பண்ணிட்டு அவருக்கு ஒரு கேரட் ஜூஸ் போட்டுக்குடுத் த அவருக்கு அது வயிறு ஃபுல் ஆயிடுச்சு மதியத்துக்கு இன்னைக்கு திங்க கிழமைங்கிறது நால எல்லா அப்டியே சோர்வா எந்த ப்போம்லா தோழி அதனால அவருக்கு அதனால அவருக்கு தயிர் சரி நீ உருளக்கெழங்கு வறுத்து குடுத்து தாச்சு தோழி
அ செரிங்க தோழி இப்ப நா காலேயில பாத்தீங்னா தோழி கோதும வ தோச ஊத்தி குடுத்தே தோழி மாவு அரைக்கல நேத்து வெளில போய் தோழி அதனால மாவரைக்க முடியல அதனால கோதும தோச சிட்டு இஞ்சி சட்னி அரச்சு குடுத்த தோழி காலேலியே சாப்டா
அது எப்டி தோழி அரைப்பீங்க இஞ்சி சட்னி
தேங்கா தோழி தேங்காவு இஞ்சி கொஞ்ஜோ கூடுதலா வச்சுகனு தோழி ஒரு மூனு பச்ச மெளகா காரோ இன்ன கொஞ்சோ தேவலானா நாலு பச்சமொளகா கூட வெ வச்சுக்கலா தோழி உம் உப்பு வந்து புடி இது எல்லா- சுத்தி போட்டு அரச்சிட்டு அப்டி சாப் என்ன தோழி அவ்ளோ சுவையா இருக் பாத்தீங்க அந்த இஞ்சியோட சுவையு கூடுதலா இருக்கும் ஆமா தோழி தாளிக்கவே தேவயில்ல இப்டியே அரச்சி வெறுமனே சாப்டிங்கனாலே அவ்ளோ சுவையா இருக்கும் தோழி வந்து
ஓ செரிங்க தோழி நா பண்ணி பாத்தன் தோழி எல்லாம் பையனுக்கு கொடுக்கணுன்னு தான் ஆச இவரு தின்னு வாரா என்னான்னு தெர்ல இந்த இஞ்சி சட்னி குடுத்து பழக்கி உட்டறன் தோழி கண்டிப்பா
ஒடம்புக் கு நல்லது தான தோழி வந்து பாத்தீங்கினா எப்டியோவது ஒரு முறையில கொழந்தைங்களுக்கு ஒரு சாப் படம் உண்டு திந்துருச்சினு தோழி அந்த எண்ணத்துலதா வந்து சாப்பாடு ஓ செய்யறதே தோழி பாத்தீங்கினா கொழந்தைங்க செல கொழந்தைங்க பாத்தீங்கின்னா குடுக்கற்தெல்லா சாப்டும் செல கொழந்தைங்க பாத்தீங்கினா இத வேணா அத வேணானு எல்லாத்தயும் ஒதுக்கி தள்ளிகிட்டே இருப்பாங்க தோழி பாத்துட்டு ம் ம் இப்போ ம மதிய உணவு தோழி வந்து ரசம் செஞ்சேன் தோழி மெளகு ரசம் வந்து ஏன்னா இறந்த கொஞ்ச நாட்களாவே பாத்தீங்கினா மழ தோழி அத னாலே கொஞ்சம் ஒரு மாரி இருமிகிட்டே இருக்கான் பையன் பாத்தீங்கனா தோழி அதனால மெளகு ஜீரகம் வச்சி ஆ ரசம் வச்சி த்த தோழி ம் ஆம்லேட் போட்டு குடுத்தன் தோழிய ஏ அது இல்லாம மொளை கீர வாங்கிட்டு வந்தாங்க தோழி கணவர் வந்து அத வந்து பருப்பு போட்டு கடஞ்சி ஆ ஒரு எடத்துல சாதமும் ரசமும் கொ த்துரு ஒரு எட த்துல வந்து ஆம்லேட் போட் டு குத்துட்டு இன்னொரு அடுக்குல பாத்தீங்கன்னா கீர வச்சி குடுத்து டன் தோழி கொஞ்சமா நெல கல்லயும் இந்த இடைவேளைன்னு ஒண்ணு உடுவாங்க இல்ல தோழி அப்ப சாப்ட்டக்கு வந்து சொல்லி் குடுத்துருக்கன் ஓ ஆனா ஸ் எதுவும் ஜூசோ சூப்போ எதுவுமே வச்சி குடுக்கல நேத்து வெளியில போயிட்டு வந்ததுனால தோழி கொஞ்சம் ஒரு மாரி அசதி அதிகமா இருந்தது தூங்கி எந்தரிச்சது இன்னிக் லேட்டா ஆயிருச்சி தோழி அதனால என்னால இன்னைக்கு இதுதா முடிஞ்ச தோழி அத மட்டும் செஞ்சி குடுத்த இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கப்பா நாளைக்கு எல்லாம் ஆ அம்மா
ம் இப்ப நீங்க சொல்ற மாரிதா தோழி நேத்து நைட்டு நானு கொஞ்சம் அங்க கருமாதியா அதனால வல் ல அக்கா வீட்டுக்கு போயி ஸ்டே பண்ற மாரி ஆயிட்டு தோழி பையன் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ட்டு நைட்டு இரவு வந்து அங்கே இருத்துட்டன் தோழி காலையில பாத்தீங்கன்னா நைட்டே இந்த கொண்டக்கல்லலா ஊற வைக்கணும்னு நெனச்சோம் அப்டே மறந்துட்டோம் வேல இதுல விருந்தாளிலா நெறையா பேர் இருந்த தனால அப்டே விட்டாச்சி தோழி இப்ப காலையிலக்கு இந்த பதினோரு மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பறதுக்கே பிஸ்கெட்லாம் குடுக்ககூடாது தோழி வேற வழியே இல்லாம ஒண்ணுமே இல்ல நா பழங்கள் ளும் வாங்கி வைக்க உட்டுட்ட நா ரொம்ப நறையா டம்ப் பண்ண மாட்ட தோழி ரெண் நாளைக்கு ஒருவாட்டி அப்டிதா ஏனா வீணா பேயிடுதுன்னு ரெண் நாளைக்கு ஒருவாட்டி பழம் வாங்கறதுண்டு தோழி நா இந்த அவசரத்துல அப்டியே உட்டுட்டனா தோழி அதனால பிஸ்கட் வச்சி அம்ச்சிருக்க சரி இன்னைக்கு ஒரு நாளு கேட்டாங்கனா சொல்லிக்கோ ஆ டீச்சர் கிட்ட என்ன நாளயிலிருந்து இது பண்ணிக்கலா அப்டின் சொல்லிட்டு இன்னைக்கு இதோட முடிச்சிட்டன் தோழி பாவம்
அதான் உடல்நிலை நல்லா இருந்தா தோழி நம்ம இன்னும் ரெண்டு கூட செஞ்சி குடுக் கலாம் நம்ம உடல்நிலையும் சரியில்லன்னா தோழி அப்ப அதுக்கேத் த மாரிதா நாம் பளும் வந்து மாத்திக்கிலா தோழி டெய்லி நம் நம்மளும் திரும்ப திரும்ப வேல செஞ்சிக்கிட்டேதான இருக் கோ தோழி மிஷினா இருந்ததுன்னா என்னைக்
ம் என்னானா அவன் விஷியத்துல இது பண்ணிக்க மாட்டன் தோழி அலுத்துக்காம பண்ணிடுவன் ஏன்னா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இந்த எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மி தோழி
ஆ ஓஹோ
ண்டு அதனால பாத்தீங்கன்னா நா கொஞ்சோ பாத்து பாத்து அவுருக்கு மட்டு பண்றது உண்டு
தோழி சின்ன வயசுலருந்து கொஞ்சோ ஒடம்பு முடியாம இருக்கிறவர் அவர்
ஓ ஓஹோ அப்பிடியா தோழி
அதனாலே கொஞ்சோ பாத்து பாத்து பண்றது உண்டு தோழி
சமி சேரிங்க தோ இப்ப எதிர்ப்பு சக்திங்குவு தோழி வேற என்ன எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுப் பொருட்கள் என்ன குடுப்
நா அவனுக்கு முருங்க கீர கண்டிப்பா குடுத்துருவ தோழி எப்பிடியாதாது குடுத்துருவே தோழி அது வந்து அவனுக்கு புடிக்குது புடிக்கல கீர சாம்பார்னா வச்சா அவனே சாப் ட்ருவா தோழி இந்த பொறியல் பண்றோ தெரியுமா நம்ம அடிக்கடி அதே வச்சாலு போர் அடிச்சிடு பொறியல் பண்ணா கொஞ்சோ அவுருக்கு கொஞ்சோ கசக்கு வலிக்கு சாப் பிட எப்பிடி அது வந்து வீட்ல இருக் க்கு போது செஞ்சி நம்ம ஊட்டிவுட்டுறது அந்த நேரம் மட்டு ஆத மேரி இந்த பாதம்ல்லா மின்னாடியே சாப் சாப்புட்டு இருந்தாப்பில தோழி பாதம் பிஸ்தால குடுத்தா கையில் குடுத்தா அவரே எடுத் த் தின்றதுண்டு பேரிச்ச பழலெல்லா வச் ச்சி மாளது தோழி ஒரு நாளைக்கு பத்து கூட எடுத்து தின்னு சாப்பிடக்கூடாது ரெண்டு மூனுதா சாப்பிணு சொன்னா கேக்கமாட்டாரு அது மேரி அந்த கருப்பு திராட்சதா தோழி சாப்பிடுவாரு இப்ப அந்த திராட்சையு விட்டுட்டு இது ஒரு ஸ்டேஜா என்ன தல்லிப்பா இதெல்லா சாப்பிடறது இல்ல நா பாத்தே ஜூஸ்ல போட்டு அடிச்சி குடு த்தறது தோழி இதெல்லா அப்புறோ என்ன பண்ண சொல்றீங்க இந்த மேரி அடிச்சி குடுக்கறது உண்டு ஆனா எ பொழு எப்பொழுதுமே இந்த பழ வகைகள்னா ரொம்ப புடிக்கு தோழி த வகைக்கு பாத்ததுக்கு இந்த கொண்டக்கல்ல அந்த அவிச்ச கல்ல எல்லா ஐய்டமு நா அது குடுத்தரது உண்டு தோழி ம் அந்த ராஜ்மா சொல்வாங்க இல்ல தோழி அது மொத சங்கு அதியு வேவ் போட்டு வறுத்து இவ இவனுக்கு இன்னு ப பள்ளி ஆரம் பட்சத்துலன்னா அவருக்கு இன்னு அத குடுக்கல ஏனா வீட்ல இருக்கம்மோதே அத செஞ்சு குடுத்துர்றது அது கொஞ்சொ வந்து விருப்ப இல்லாம சாப்டுவாரு ஆனா ஊட்டி வுட்ருவோ சாப்ட்ருவாரு செரி ஸ்கூலுக் அனுப்புனா எங்க எடுத்து ட்டு வந்துருவாரோன் சொல்ட்டு அதமட்டு கொஞ்சொ வச்சு வச்சுருக்கோ தோழி திரும்பி இப்ப லீவ் வரு அப்ப குடுத்து வுட்ரலா அப்டின்னு எப்புடின்னாலு குடுத்து வுட்டுர்றது வந்து தோழி
ம் சரிங்க தோழி சரிங்க தோழி இது இல்லாம பாத்தீங்னா தோழி இந்த புதினா இருக்குல தோழி இந்த எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ற்துக்கு வந்து தோழி லெமன புழிஞ்சு புதினா கொஞ்சொ அதுல போட்டு தோழி இஞ்ச நசு க்கி போட்டு சப்ஜா சீடு சொல்வாங்கல அதுல அந்த திருநீற்று பச்சலேந்துப்பா அதையு போட்டு கொஞ் சோ நாட்டு சக்கரை வெல்லோ இத போட்டு கலந்து குடுத்தா தோழி அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுதா
எனக்கு புரியிது தோழி எனக்கு என்னன்னா இவருக்கு வீசிங் இருக்கு தோழி அதுனால நா லெமன் கொஞ்சொ எலுமிச்ச குடுக்றதுக்கு கொஞ்சம் பாத்து
ஆமா தோழி இப்ப ஆமாமா கேள்வி நானு பட்ருக்கே தோழி இந்த மாரி இருந்தவுங்களுக்கு இந்த குளிருஸ் குளிர்ந்த தண்ணியு அ இந்த மாரியெல்லா குடுக்க கூடாது
நா அதுக்கு பதில் என்ன பண்ணுவே புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அந்த மாரி அரச்சு ஊட்டிவிட்டுர்றது காலைலக்கு இட்லி தோச அந்த மாரி உள்ளத்துக்கலா இல்லெல்னா புதினா சாதம் பிரியாணி மாரி போட்டுக்குடுத்தா சாப்டுட்டு வந்துருவாரு அ இந்த விஷ் ய பிரச்சனயே இல்ல தோழி இன்னுமே இந்தந்த பாவக்கா மட்டு அவர் தொட மாட்றாரு மீதி எல்லா சாப்டுவாரு பாவக்கா தொட மாட்டாரு
ஏ தோழி இததா அந்த கடைங்கள்ல பாத்தீங்கன்னா சிப்ஸா விக்கிதுல தோழி அந்த மாரி அந்த மாரி நீங்க வேணா வீட்லயே செஞ்சு பண்ண செஞ்சு குடுங்ளா‌ தோழி அ
ஆடுனா சாப்பிடுவார் தோழி ஆனாலும் சரி பாவக்கா வறுத்து குடுப்போ அப்படின்னா அத மட்டு வாயில வக் க்க வேணாங்கிறாரு
ஆ புரியுது தோழி ஆ இன்னு கொஞ்ச பெரிய இ ஆனா அவங்களுக்கே அது வந்து தெரியு தோழி உணவு இந்த உணவுல எப்டி இருக்கா ஏன்னா நாமளு சின்ன வயசல பாத்தீங்கன்னா பாவக்காறோன்ன தொடவே மாட் ப்ற பாத்தீங்கன்னா தோழி இப்ப இப்பதா என்ன பண்றது நம்ம உடம்புக்கு அதுதா நல்லது இருந்தபோது அந்த கசப்பு செய்வைங்கிறதுனால நம்ம அதே எடு த்துகிறோ நா வந்து அப்டிதா தோழி பாவக்கனா தொட மாட்டே கீரைன்னா தொடவே மாட் சின்ன வயசுல இருந்து முழைக்கீரையே பிடிக்காது அப்புற பாத்தீங்கன்னா வெ வழி சே இதை சாப்பிட்டாதா நம்மளுக்குல்லா நல்லது உ உடம்பு போ ஊசி போடுறது ஒ மருந்து மாத்திர சாப்படுறதுக்கு இத சாப் க்குர தோழி இப்ப நா என்ன பண்றது அப்டியே சொல்லி சொல்லி நானு இப்ப சாப்பிட ஆரம்ச்சிட்டே கீரையு இல்லலைன்னா சாப்பிடவே புடிக் வக்க மாட்டேங்கது சாம்பார் வத்த குழம்புக்கு வந்து கீர வச் வச்சி சாப்ட்டா தா திருப்தியாவே இருக் கு அந்த அளவுக்கு மாத்திக்கிட்டா தோழி வந்து பாத்தீங்
பரவாயில்லய நா அந்த மாரி முளைக்கிரலாந்தா கண்டிப்பா அவர்க் குடுத்துறது தண்டு தோழி நா முளைக்கீர வந்து பூண்டு போட்டு கடைவோ இல்லனா புளி ஊத்தினாக்கி கீரனு ஒண்ண பண்ணுவோ தோழி அது நெய்யிலயே தாளிச்சு பண்ணுவோ அது அவருக்கு ரொம்ப பிடிக்கு அ அ ஆனா மோ காசி நேரோ இந்த தேங்கா அரைச்சி நம்ம கீரை கடையிறோம்ல்ல அதுதா தோழி குடுக்குறது புளி அந்த அளவுக்கு நா நா அம்மா சேப்பாங்க தோழி நா சேக்கமாட்டே தோழி புளி ஆ ரொம்ப சேக் மேட்ட மீன் கொழம்புக்ல்லா போணுதா இதெல்லா ஓகே மத்தபடி நீய எங்க வீட்ல பாத்திங்கன்னா கோழி கொழம்புக்கு கறி கொழம்புக்கலா கொஞ்சோண்டு ஊத்துவாங்க அது ஒரு ருசிய இருக்கு அப்பிடின் சொல்லிட்டு நா அது அது நா பண்ண மாட் ஆ தோழி அதுக் பதில் நா தக்காளி அதிகமா போட்டு பண்ணிடுவே ம் அ எங்க அம்மாங்களுக்கு நா அப் பழைய காலத் துல உள்ளவங்களுக்குலா அந்த மாரி சாப் ப்புறாங்க அவுங்களா
அவு அவுங்க ஏ அப்பிடி எல்லா சாப்பிட்டவங்கெல்லா நல்லாதா இருக்காங்க தோழி இப்ப நம்ம ஒவ்வொன்னையு பாத் த்து பாத்து செய்றோல்ல தோழி நம்மளுக்குதா பாத்தீங்கனா ஏதாவது ஒரு குறை ஒடம்புல வந்துகிட்டே இருக்கு தோழி இது அததா சொல்லு குலை இதை இத செய்யாத அத செய்யாத இத பண்ணாத அத சாப்டாத அவ்ளோ ஆயி பாத்து கத இத சேத்துக்காத அப்பிடின்றோ அந்த காலத்துல உங்களா எதையு ஒதுக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்ருக்கே எல்லாத்தியு அப்பிடியே என்னம வரு
ம் இத சொல்றீங்கள தோழி நம்மதா இப்ப பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரதா அவுனுக் க்கு வந்து இந்த வெள்ள சக்கர குடுக்கறதே இல்ல தோழி பொறந்ததுல இந்தே அவ வந்து மருத்துவரு சொன்னதுனால நா எதுமே சேக்கறதில்ல அந்த பாலுக்கு மட்டு நாட்டு சக்கர சக்கற அதுவு கொஞ்சோண்டு காமிப்ப அவ்ளோ தா அவரு பழகிட்டார் அப்பலேருந்து அது மாரி மோருக்குல்லா பாத்தீங்கன்னா உப் உப்பு போடாமதா சாப்பிடுவாரு
உ
நானுமே உப்பு இல்லாம தா தோழி சாப்பிடுவேன் தயிர் சாதம்லா அந்த மாரி அவரு ஆம் சேரி ஒடம்புக்கு நல்லது சொன்னதுனால நா அப்படியே பழகிட்டே இப்ப உப்புபோட்டாலு அது வந்து இப்படித்தா சாப்பிடுதுன்னு வச்சுங்க. ஆ ச் உப்பு தேவல்ல வேணு அப்படின்னுல்லா கடையாது. அந்த நாட்டு சக்கரதா இப்ப நானு. சாப்பிட்டுருக்க தோழி வெள்ள சக்கர அப்படின்னு பாத்தாக்க அம்மா காலெத்லல அந்த வெள்ள சக்கர தா போட்டு சாப்பிட்றாங்க.
ஆமா தோழிநீ
உ நல்லாதா இருக்காங்க.
நல்லதா இருக்காங்க என்ன ஒண்ணுன்னா தோழி இந்த வெள்ள சச்கரையோட சேத்து அவங்க. கருப்பட்டியு அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க தோழி வந்து அதிக பயன்பாடு வந்து கருப்பட் டில தா இந்துருக் க்கு தோழி வந்து ஆ அதுவு கூட நம்ம இப்ப காலைல இட்லி தோசனு என்னன்னமோ சொல்ரோ அவங்க எல்லா அப்படில்லா கடையாது. பழைய சாதெ சாப் போடுவாங்க வெங்காயோ அப்படி இல்லைன்னு கம்பங்கூலு, செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு போயி்டுவாங்க. மதியான சாப்பாடுங்கற ஒன்னே கடையாது திரும்ப சாந்திர வந்து பாத்தீங்க இன்ன ஒரு ஆறு மணிக்கு சுட சுட சமச்சு. சாப்டுட்டு ஒரு ஏழு ஏழ்ர மணிக் பாத்திங்கனா அது ஒருட்டே பத்ராங்க போய் தூங்கு வாங்க எந்த ஒரு பாதட்
இப்பதான நீங்க சொல்றீங்கல்ல தோழி நீங்க அது சொல்றது ரொம்ப நூறு பர்சன்டேஜ் கரெக்ட் தோழி. ஆனா அதையுமே பாத்திங்கன்னா இப்ப நம்ம நைட்லெல்லா அய்யயோ சாதமா சாப்பிடக்கூடாது. அது வந்துரு இது வந்துருங்க க்கு அவுங்கலா மூனு வேலையு சாதோ சாப்பிட்டாங்க தொப்பையு இல்ல. ஒடம்பு நல்லாதா இருந்தது இங்க சாதோ சாப்ட்டா தொப் இப்பொழுந்து கொழுத்து குண்டா பெருத்து போயி. இங்க அவ்ளோ தொந்தரவா இருக்
அததா தோழி நம்ம எவ்வளவுக்கு எவ்ளோ கட்டுப்பாடா இருக்கோமோ அவ்வளவுக்கவ்ளோ வியாதிதா வந்துகிட்டு இருக்கு தோழி நம்ம அதட பெருசா எடு த்துக்காம நம்ம பாட்டு போனன்னா அத இப்பிடி இருந்துருமோன்னு ஒரு யோசனையு இருக்கு தோழி சரிங்க ஆ ஓகே தோழி ஆ ஓகே நன்றி தோழி
உம்